ஹலோ
ஆ என்ன பண்ற
சும்மாதா என்ன பண்ற நீ
நானு சும்மாதா இருக்கேன்
ஒர்க் போலயா
ஆ ஹா இப்பதா தூங்கி எந்திருச்சேன்
இன்னைக்கு லீவா
ஆமா லீவ் இன்னக்கி
ம் சாப்டாச்சா இல்ல நா மதியந்தா
நா இனிமேல்தா சாப்னு
ம்
ஏ உனக்கு செல்பி ஃபுட் ஏதாச்சு தெரியுமா
புரியல
ஹெல்தியான ஃபுட்டு
ஹெல்த்தியான ஃபுட்டுன்னா கேழ் வரகும் கம்மங்கூழ்ளும் குடிங்க
அதா கெல்தியா
ஆமா அதா ஹெல்த்தியான ஃபுட்டு வேற என்து
ட்ரை ஃபுரூட்ஸ்லாம்
வீட்டு வீட்ல வச்சு வீட்ல உள்ள சாப்பாடு செஞ்சு சாப்புணு வெளிய போய் கடைல வாங்கி சாப்புடக் கூடாது வீட்டு சாப்பாடு சாப்புட்டாலே கெல்த் வீட்ல சாப்பாடு சாப் பழய்து கெல்தியான உணவுதா
ரைஸ்சே சாப்ட கூடாதுன் சொல்றாங்க
ரைஸ்சு கார்போஹைட்ரேட் சேந்துருக்கு ரொம்ப சாப்ட கூடாது அளவா சாப் யார் சொன்னா ரைஸ்சே சாப்ட கூடாதுன் யார் சொன்னா ஹலோ
ஹலோ
ஹலோ
ஆஹ்
ரைஸே சாப்பிடக்க கூடாதுன்னு யார் சொன்னோம்
அது வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க
சுகர் பேஷன் த ரைஸ் ரொம்ப சாப்பிடக் கூடாது
ஓ
சுகர் ஏறும் ஆமா ரைஸ் கொஞ்சம் சாப்பிடணும் அந்த மாதிரி அப்புறம் சப்பாத்தி கேள் வரகு அந்த மாதிரி இதுல சாப்பிடணும் மத்தபடி ரைஸ் சாப்பிடலாம் ஆனா ரொம்ப சாப்பிடக்க கூடாது நார்மல் பீப்புிள் ஆஹ
எக்கு முட்டை
எக்கு புரோட்டீன் இருக்கு அதே சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்பிடலாம்
அதுக்கு மீறி சாப்பிட்டா
அதுக்கு மெல சாப்பிட்டா செத்தலாம் வறமாட்டோம் சாப்பிடலாம் அப்ப இந்த புட் சேலஞ்ச் எல்லாம் இந்த இன்ஸ்டா யூடியூப்லாம் புட் சேஞ்ச் பண்ணி போடுறாங்க ஒரு நாளைக்கு எத்தனம் எக்கு சாப்பிடுறாங்க
ஆ ஆமா நானே முன்னாடி ஜிம்க்கு போகும் போது நாளைக்கு அஞ்சு சாப்படுவவே
உஹம் காலையில காலையில எக்கு மட்டுமே புஃபுட்டா வச்சு சாப்பிடுவாங்க
ஆனா ஒயிட் ட்ரெஸ் சாப்பிடலாம்
ஆமா அது எல்லோ இது சாப்பிட கூடாது
ஆமா அது வந்து கொழுப்பு
ஆஹ் சாப்பிடலாம் அதுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒண்ணு சாப்பிடலாம் ஒரு
இது முட்டையே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோழிந்தே வரதல
அப்படியா மிஷினா
அ பிராய்லர் முட்டையல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி பிராய்லர் கோழில இருந்து வருதா
ஆமா கோழி அது வந்து பிராய்லர் கோழனா ஊசி போட்டு இது பண்ணுவாங்க சீக்கிரம் வளர வைப்பாங்க கெட்டதுதான் அததான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்ப எல்லாரும்
உலகமே அதான் சாப்பிடுது
ஆமா நாட்டுக்கோழி முட்டனா வீட்டுல பண்ண வச்சு வளப்பாங்கல்ல அது கொஞ்சம் கலரு ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கும்
ஆமா
அது நல்லது ஆனா அது ரொம்ப பொடி முட்டையா இருக்கு இப்ப பிராய்லர் கோழி முட்டைன்னா எவ்வள தண்டியா இருக்கு
அதே மாரி டீ தூள்ள முக்கி எடுத்தா அந்த முட்ட சே கலர் வந்துடு
ஆமா அந்த ஒரு படத்துல கூட காட்டுவோம்ல கொடி படம் ஆ கொடி கொடி
நீங்களு ஜிம்க்கு போயிருக்கீங்களா
நான் இருக்கற ஓடம்புக் ஜிம்முக்கு போறது அப்புற நா ரொம்ப ஒல்லியாத இருப்பே அதனால ஜிம்முக்கெல்லா போக தேவல்ல
போங்க குண்டாயிருவீங்க
ஜிம்முக்க அது இதுக்கு வீட்டுல உள்ள சாப்பாடு சாப்ட்டு ந இதாயிடணும் ஜிம்முக்கு எல்லா போகக்கூடாது
ஓ சரி ச
நீங்க போவீங்களா ஜிம்முக்கு
கால மார்னிங்கே போயிருவீங்களா
இல்ல ஈவ்னிங் போவே
ம் ம்
ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்துருவாங்க அப்புற சவன்னு எயிட் ஓ கிளாக் போயிட்டு
ஆ
போம்போது வாழப்பழம் அப்புற ட்ரை ஃப்ரூட்ஸு வேற எதாவது சாப்ட் போயிருவே இப்ப நைட்டு வந்து ரெண்டு சப்பாத் சப்பாத்தி அப்புற சிக்கன் சிக்கன்ன்னா இப்ப எப்டினு தெரியுமா எண்ணெய்ல போட்டு எடுத் கூடாது
ம் ம் ம்
பாயில் பண்ணி சாப்டுவோ
டெய்லியு அப்போ சீக்கன் சாப்டுவீங்களா
வாரத்துல மூணு நாள் சாப்டுவே
நீ உங்களுக்கு மட்டு தனியா எடுத்து குடுப்பீங்களோ
ஆஹ அது வந்து அந்த நெஞ்சு இருக்குதுல்ல சிக்கனோட அது மட்டுதா அதமட்டு இது வாங்கி வெறு ஃபுல்லா கறிதா
சிக்கன்லயு பு்ரோட்டீன் அதிக இருக்கு ஆ ஜிம்முக்கு போறவங்க பாடி ஃபிட்டாச்சிருக்காங்க ஆனா ஜிம்முக்கே ஃம்ம்பர்ஸ்ட்ட் போககூடாது நம்மளோட மசில்ஸ் எல்லாமே இதாயுரு லூஸ் ஆயிரு நம்ம பெரியம கொஞ்ச நமக்கு வயச ஆடுச்சு அப்டின்னா நம்மளால ஒரு கிளாஸை கூட தூக்க முடியாத அளவுக் நம்மள நம்ம ஆயிருவோ அதனால ஜிம்முக்கு வந்து போக ஆமா ஜிம்முக்கு வந்து போகவே கூடாது
யார் சொன்னா
நீங்க எங்க வேனாலு போய் நீங்க நீங்க பி கம் படிச்சிருக்கீங்களோ நீங்க சயின்ஸ் படித்து படிச்சுங்க ஜிம்முக்கு போக கூடாது சொல்லுவாங்க ஜிம்முனா நீங்க அந்த மாரி இது தூக்குறீங்கல்ல வெயிட் தூக்குறீங்கல்ல
ஆமா
அ நார்மலா ரன்னிங் போலா ரன்னிங் போய் உடம்பு ஃபிட்டா வைக்கலா நம்மளா கையை வச்சு இப்படி தூக்கி தூக்கி கையை மேல அடிச்சி கையை எக்ஸசைஸ் பண்ணலா அந்த ஜிம்முக்கு போய் இந்த வெயிட்ட தூக்கி தூக்கி இது பண்ண கூடாது அதுதான் நமக்கு மஸில் இதாகது
சேருமா
ஆமா நீங்க இப்ப கொஞ்சம் வயசாயிட்டா அப்பிடின்னா நமக்கு கை கால்ல கிடுக்கிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிடும் நா படிச்சிருக்கேன்
ஏய் எனக்கு இப்பே லைட்டா கொஞ்சம் நடுங்கும் இப்ப ஒரு கைல
ஆ நீங்க ஜிம்முக்கு ஆ நீங்க ஜிம்முக்கு போறவுங்க ஜிம்முக்கு போறவுங்க எப்பவுமே உங்களுக்கு ஜிம்முக்கு போறவங்களா ஃபிட்டா இருப்பாங்க ஆனா உங்களுக்கு இப்பவுமே நடுங்குதுனா
அதுதான் தெர்ல நன் தன் தன் நா ஒரு டைம் சும்மா ஊத்தி பாத்தேன்னா அந்த வாட்டர்கேன்ன தண்ணி இருக்கும்ல சின்ன மு டி சின்ன மூடி தண் வாட்ரு அத இன்னொரு வாட்ருக்கு மேல ஊத்தினா அப்டியே லை அப்டியே ஆடுது சேக் ஆவுது கையி
ஆனா இப்பள்ளவுங்க எல்லாத்துக்குமே உட்காந்து எலுச்சாலே தழு கருன்னு சுத்துற மாரிதா இருக்குது இப்ப உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆனா ஜிம்முக்கு போக கூடாது ஆனா ஜிம்முக்கு போக கூடாது
இப்ப பாத்தா பொறந்த குழந்தைக்கு சுகர் இருக்கு
அது அது அவுங்க வயத்துல இருக்கும் போதே அது செக் பண்ணாம விட்டருப்பாங்களோ இருக்கும் அதனால அது சுகர் இதா இருக்கு
னா இருக்கும் இல்லாட்டி நம்ம ஃபுட் இருக் இல்ல
ம் ஆனா அது பேபி பேபி கண்சிவா கும்போது எங்களுக்கு தெரிஞ்சுரும் அது எல்லா டெஸ்ட்டு எடுக்கதான் செய்வாங்க ஸ்கேனு ரிப்போர்ட் ப்ளட் எல்லாமே எடுப்பாங்க அது ஜென்ரேஷன் இருந்தா அத ஒண்ணு பண்ண முடியாது மத்தபடி சுகர் இருக்குது பேபிக்கு தெரிஞ்சதுன்னா அதெல்லா இதுக்கு வயித்துல இருக்கும் போதே கியூர் பண்ணிடலாம்
ஓ அப்படியா
ம் நீங்க ஜிம்முக்கு போகாதீங்க போ கூடாது
அது என்னன்னா கொஞ்ச எனக் தொப்ப போடுது அதனால ஜும்முக்கு போறேன்
ஜ அ தொப்ப போடுதுனு வைங்க ப்ப போறன்னா வீட்டுல வச்சு ஜம் ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்ணுங்க வெயிட்டு தூக் க தொங்குங்க அதெல்லாம் பண்ணலாம் ஆனா அ எப்படி சொல்றது அங்க இருந்த ஒரு ரெண்டு பாரங்கல் மாரி இருக்குமே இந்த சைடும் அந்த சைடு ம் கல் மாரி நடுவுல கம்பிய புடிச்சு தூக்குறது
ஆமா
அதெல்லா த அதெல்லா தான் இது மஸில் லூஸ் ஆவுது மஸில் இப்போ டையிட்டு குடுக்கும் நம்ம
ஏ நா என்னன்ன பண்ணல அந்த அந்த சைகிளிங் பண்ண நவ அப்றோ ரே அந்த ஓடுறது இருல தக்மல அந்த ரன்னிங் மாதிரி அது அது மாதிதா பண்ணுவே ஸ்கிப்பிங் பண்ணுவே அப்றோ வெயிட்டு தூக் போயிடுவே
ம்
சரி கொஞ்ச நாள் போக வேண்டியதா அடுத்து விட் போ வேண்டியதா
எவ்வளோ ஜிம் ஜிம்முக்கு எவ்வளோ ஃபீசு
ஃபையிதோஸண்ட்
மந்தா
மந்த்தல த்ரீ மன்த்க்கு
த்ரீ மந்த்துக்கு ஃபயிவ் தௌசண்ட் ம் ம் த்ரீ மந்த் தா இப்ப பேய்கிட் இருக்கீங்களா
ஆஹ்ஹா நா ஒரு போன் போன் டைம் வேற ஜிம் போயிட்டு இருந்தே
ம்
அப்ப அந்த ஜிம் போறத இல்ல ஃபீஸ் கட்டிட்டு போகல ஜிம்முக்கு அதுக்கப்புறோ இ வீட்டு பதல ஒரு ஜிம் பாத்துருக்கோமா அதா அங்க போயிட்டு இருக்கோ
செரி செரி
உங்ளுக்லா ஜிம்முக் போண்ணுன் ஆசையே இல்லையா
எதுக்கு ஜிம்முக்கு போனு எல்லா ஓகே
வீட்டுலதா நல்லா ஜாலியா சாப்பிட்டு தூங்கி எந்திரச்சுட்டு
எந்திக்கிறதுதே லேட்டு தா
எத்தன மணிக்கு ஏந்திருப்பீங்க தூங்னீகன்னா
நா காலேஜி போறத இருந்தா சீக்கிரம் எஞ்சிடுவ வீட்டுல இருந்தா எதுக்கு சீக்கிரோ எந்திருக்கணு ஒ ஒன்பது ஒம்பதரைக்குதா
இன்னிக்கு எத்தன மணிக்கு எந் சீங்க
நீ எட்ரைக்கே எச்சிட
ஓ
தூக்கமுல லேட்டா சீக்கிரம்ச்சிட்டே
நானே இப்பதா எந்துச்ச பத்து மணிக்கு
சூப்பர் சூப்பர்
ம் நைட்டு ஒன்றைக்குதா து தூங்ன
ம் எங்க வேலையா
வேலை எல்லா சும்மாதா தூக்கமே வர்ல தூங்க வரத்துக்கு ஐடியா சொல்லு டிப்ஸ்
போன்ன பாக்காம இருந்தாலே தூங்கிடலாம்
ஆ அப்புடியா போன்ன துக்கி ஒரமா வச்சுட் கண்ண மூடி படுத்தாலே தூங்கிலாமா
எல்லா அப்டி தூக்க வர்ல அப்டில்லா பிளேஸ் எதாது சேஞ் சேஞ்சு பண்ணி படுத்துகட்டு நா அப்புடுதா எனக்கு தூக்க வரலன்னா
இப்ப வீடுல வீட்ல வீட் ல படுத்த தூங்க தூங்கவராத இப்ப எங்க போய் தூங்குறது மரத்
அப்டி சொல்லல இப்ப நா கட்டுல்ல படுத்துருக்கேன் அப்டின்னா இந்த சைய்டு தல வச்சு படு துப்பே அப்டி தூக்க வல்லனா இந்த சைய்டு தல வச்சுடுவே
ஓ
அப்டி தூங்க பாப்பே
அப்டி தூங்கி பாத்தா தூக்கோ வந்துருமா
பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க
சேரி ஓகேங்க
ம் நீங்க வெளிய எங்கியு போலயா
வெளிய எங்கயு போல சேரி நா போயிட்டு வரே அப்புறமேல் கூப்புடுறே
ஆ ஓகே